ஹலோ
ஹலோ
வணக்கம் தோழி எப்டிருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ இனிமேல் தா தோழி மதியோ சாப்பிட்டே இரவு உனவு சாப்பிடனு
உங்க உங்க சத்த கொஞ்சொ மெல்லமா கேக்குது தோழி
இப்ப கேக்குதுங்களா?
தோழி வீட்ல எல்லாரு நலமா தோழி
ஆம் நலம் உங்க வீட்டில் அனைவரு நலமா?
ஆ எல்லாரும் நலம் தோழி என்னா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீட்ல?
வீட்ல வந்து அந்த அளவுக்கு எதும் பெஷல் இல்லெங்க தோழி வெயில் அ வெயிலின் தாக்கம் அதிகமா இருப்பதனால் மோர் குழம்பு வெள்ரிக்காய் மோர் குழம்பு
அவ்ளொ தாம் தோழி இங்கெயு வெயில் ரொம்ப தொல்ல பண்ணுது ங்க வல மழ வர மாதிரி இருக்கு கொஞ்சொ மழ பேஞ்சுச்சுன்னா கொஞ்சோ குளிரு இதாகு
ஓ ரொம்ப வெயில் அதிகமா இருக்கற்துனால தாங்கவே முடிய மாட்டிக்கிது
ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்கு தோழி இப்போ எனக்கும் முடியில வெளிலெந்து ஃபுல் ஜல் தோஷமாருக்கு உள்ள இருந்து ஃபுல்லா அ ஹீட் ஆயிட்ருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப தோழி உங்கள்க்கு எவ்ளொ பசங்க தோழி?
அ என்னங்க தோழி
உங்ளுக்கு எவ்ளோ ப எவ்ளோ பசங்க தோழி?
இல்ல எனக்கு பசங்க இல்லெங்க தோழி
அப்புடிங்ளா ஆ வீ ட்ல எல்லாரு எப்டி நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இல்ல தனியா இருக்கீங்ளா?
இல்ல ஜா தனி தனி ஃபேமிலியு இல்ல ஜாயிண்ட் பேமிலியு இல்ல நானு எங்க வீட்டுக்கார் மாமியார் மட்டு இருக்கோ
ஓகே ஓகே ஓகே
ம்
சரி சரி
மாமனார் இல்ல எறந்துட்டாங்க
அப்டிங்ளா தோழி அதுனாலயா சரி தோழி என்ன தோழி எப்பிடி போயிட்டுக்கு? இன்னக்கி நானு சிம் இ்வ்ளதா செஞ்சு தோழி இன்னிக்கி முட்ட கொழம்பு செஞ்சுட்டு அப் தலம் வரிச்சிட்டே சாதம் அவ்ளவுதா தோழி உம் நீங்க எப்டி நல்லா சமைப்பீங்ளா தோழி
ஆ ஏதோ ஓரளவுக்கு தமிழ் ப்ப
உம் உம் இப்பதா இப்பதா கல்யாண ஆச்சு போல இருக்கு
இல்ல ஆயிடுச்சுங்க தோழி
அப்டீங்ளா
உம் எனக்கு சமக்க தெரியாது அதுக்கப்புற ம் கத்துக்கினே நானே இப்ப எல்லாமே சமைப்பே இந்த பிரியாணி மட்டு எனக்கு செய்ய தெரியாது சரியா
அப்டிங்ள தோழி நா சொல்லிக்குடே தோழி எனக்கு தெரியு நா சொல்லி குடுக்குற அதே மாதிரி மே இதுல பண்ணுங்க உங்களுக்கு கரெக்டா வந்துரு நீங்க ஒரு கேஜி எடுக்குறீங்ளா இல்ல ஹாஃப் கேஜி அந்த மாரி மெஷர்ல சொல்லட்டுமா
ஆ ஒரு கேஜியே சொல்லுங்க தோழி
சரி ஒரு கிலோ அரிசி அன்ட் ஒரு கிலோ சிக்கன் வாங்கிக்கோங்க
ஆ
இதுல வந்து நீங்க ஒரு ஹாஃப் கே ஹாஃப் கேஜியோட கொஞ்ச கம்மியா வெங்காயம்
உம்
கால் கிலோ தக்காளி இதுலா நல்லா மெலிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க மூனு பச்ச பச்ச மொளகா அப்பறமா கொத்திமிலி அ கொத்தமிலி புதினாத் கட்ட வந்து ஹாஃப் ஆஃப் யூஸ் ஆகு பாதி பாதியா யூஸ் ஆகு ஒரு முன்னூத் அம்பது கிராம் எண்ண
ஆ
கிலோக்கு அந்த கணக்கு ஒரு ஏஸ் இது வெச்சுக்கிட்டு அதுல வந்து முன்னூத்தி அம்பத் து கிராம் எள்ளு போட்டுக்கோங்க லவங்கம் பட்ட ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் போட்டுக்கோங்க வெங்காயம் வெங்காய போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்பறமா கொத்துமெல்லி புதினா அதுவு சேத்துட்டு பச்ச மொளகா இதெல்லா சேத்து நல்ல வதக்கிக்கிட்டு வெங்காய வந்து பிங் கலர்லா ஆயின்னு
ஆ அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்துனு
அந்த மாரி ஐட்டப்பறமா தக்காளி சேத்துக்கிட்டு மொளகா மொளக பொடி மஞ்சள் துள் உப்பு இதெல்லா சேத்து கோங்க
இஞ்சி பூஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்
ஞ்சோ நேரோ கழிச்சு கூட நீங்க போட்லா அது ப்ரச்சன இல்ல ஏன்னா எ முன்னாடியே போட்டீங்கன்னா கீல வந்து கொஞ்சோ புடிச்சுக்கு
அத் ஆ அடி புடிச்சி ஆ
க்க அதுக்காக தக்காளி எல்லா வெந்தப்பறமா நம்ம வந்து அதுக்கப்பறமா சிக் கன் சேத்துகுட்டு அது கூடவே சேத்துல்லா இஞ்சி பூண்டு விழுந்து வந் ஃப்ரஷ்ஷா அரச்சி வச்சுக்கோங்க
ஆ அப்பதா நீங்க சேப்பீங்களா தோழி
ஆமா ஃப்ரெஷ்ஷா ச சேத்திங்கன்னா அதுக்கு ஸ்மெல்லே ரொம்ப நல்லாருக்கோ அந்த வாசன நல்லாருக்கோ பிரியாணி வாசன
ஆ இல்ல அதாவ்து சிக்கன் போடும்போது தா சேப்பீங்களா நீங்க
ஆமாமா அப்ப போட்டா போதுங் தோழி அதுல சேத்துக்கிட்டு நீங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து முழுசா சேத்துக்கோங்க வே இஞ்சி பூண்டு பேஸ்டு மூனா து வந்து ஹாப் ஸ்பூன் சேத்துக்கோங்க
ஆ
த்துட்டு நல்லா கலக்கிட்டு
ம்
கு தனியா இது பண்ணிக்கோங்க பய்ல் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப அளுவு வந்து அரிசி வெந்தா போது
ஆ
இது மேலி மசாலாலா எல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டு சிம்ல வெச்சுட்டு நீங்க அரிசிய அ உ பாய்ல் பண்ணி அது வந்து வடிகட் டி வெச்சிக்கோங்க அதுக்கப்றம இதுல ஆமா தனியா பாய்ல் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதா கரெக்ட்டா வரு இல்லனா வெந்துரு
ஒ
தய்ரு சேர்த்து சிக்கன்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச எண்ணத்திரிஞ்சு வ வேற வரைக்கு கொஞ்ச சிம்ல வச்சிருங்க அதுக்கப்பறமா கொஞ்ச நேர சிம்ல வச்சுட்டு இந்த வடிகட்டினிங்கள அரிசி அது வந்து இந்த அ சிக்கன் க்ரேவி மசாலல்லா போட்டுக்கோங்க இந்த மசாலாத போட்டுக்கோங்க போட்டு தட்ட முடி கொஞ்ச நேரோ சிம்ல வச் ச்சிருங்க ஒரு ஃபை டென் மினிட்ஸ் வச்சிருங்க போது உங்களுக் கரெக் க்டா அந்த பத வந்துரு அரிசியு அதிகமா வேகாது கரக்டா வந்தரு பிரியாணி நீ என்ன மாரி மெத்தட்ல செஞ்சு பாருங்க
எனக்கு அந்த மசாலா மட்டு என்னன்ன போடணுனு இப்போ ஒரு வாட்டி சொல்றிங்களா
எதுமே இல்ல தோழி உ உப்பு மஞ்சள்தூள் கரம்மசாலா சேத்துக் கோங்க மொளகா பொடி அவ்ளதா
நம்ம வீட்ல அரைகிறோம அந்த மொளக பொடியே ஓகே
அதுவே போது
ஓ
அந்த மாரி வேற எந்த எக்ஸ்ட்ரா மஸ் ஸாலாவு போட கூடாது டேஸ்ட்டு மாறிரு இந்த மசாலா மட்டுமே போது இதலா போட்டு நீங்க செஞ்சு பாருங்க ஒரு வாட்டி கண்டிப்பா உங்களுக்கு புடிக்கு
செரிங்க செரிங்க தோலி எனக்கு எல்லாருக்கு செஞ்சு தரணுனு ரொம்ப ஆச சயா இருக்கு அது மட்டு எங்க ஹஸ்பண் செய்வாங்க
சரி சரி
அதுனால நானு எல்லாமே கட் பண்ணி அப்பறோ கலுவிதரது எல்லாமே நா பண்ணி தருவே அது செய்யர்து மட்டு அவங்க செய்வாங்க
ஆ கண்டிபாத நீங்க இந்த மாரி செஞ்சு பாருங்க நீங்க செஞ்சிரது அவங்களுகு ரொம்ப புடிசிரு
ஓ சரிங்க சரிங்க தோலி நீங்க சொல்லம்போதே எனக்கே ரொம்ப புட்ச்சிர்க்கு
இதே மாரி செஞ்சு பாருங்க கண்டிபா சாப்ட்டு எனக்கு சொல்லுங்க உம் அப்றமா சொல்லுங்க நீங்க என்ன ஸ்பெஷலா பண்ணுவீங்க
நானு பெஷலானா எனக்கு மீன் கொலம்பு நல்லா வெப்பே எல்லாருக்கு ரொம்ப புடிக்கு
ஆ அ அடுத்த வாட்டி நம்ம பேசும்போது எனக்கு மீன் கொலம்பு சொல்லு அ தோழி
கொலம்புன ஒரு கொலம்பு வப்பே
ஆ
அதுவு எல்லாருக்கு ரொம்ப பிடிக்கு
கண்டிபா இது வந்து என்கூட நீங்க அடுத்த வாட்டி ஷேர் பண்ணணு
ஆ கண்டிபா தோழி நீங்க வேற என்ன பெஷலா
நா வந்து நா நெறய திங்ஸ் எனக்கு நான்வெஜ்ல நல்லா செய்வே நா
ஆ
நான்வெஜ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்லாதா செய்வே
உம்
க்கு வராது நானே கத்துட்டு குருமா கொஞ்ச கொஞ்ச கொஞ்சமா முன்னாடி எல்லா ரொம்ப அ சரியாவே வராது சமக்க சமச் சமச்சி சமச்சி அப்புறமா பழகிட்டே
ஓ சரிங்க சரிங்க தோழி எனக்கு வந்து சமைக்க வரு முன்னாடி நான் போன் பண்ணி போன் பண்ணி கேட்டு எங்க வீட்ல கல்யாண ஆன புதுசுல போன் பண்ணி கேப்பே
சரி
போன் பண்ணி கேட்டு பஸ்டு எல்லாத்த ரெடி பண்ணி வெங்காய தக்காளி மட்டு ரெடி பண்ணி வச்சுடு அதுக்கப்ற என்னா வேணும் கேப்பே கேட்டு அவுங்க என்னா சொல்றாங்ளோ அதே மாரி செ இல்ல நல்லாதா இருக்கு யாரோ ஏதோ சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்கு அப்டினு சாப்டுவாங்க
உம் அது செய்ய செய்ய கரெக்டா வந்துரு அந்த பதமே வந்துரு நமக்கு தோழி
இப்ப எது செஞ்சாலு இன்னு நல்லா இருக்கு பரவால்ல அப்டின்றாங்க
ஆ அதா செய்ய செய்ய நமக்கே அந்த பதோ எல்லா புரிஞ்சிரு அது நம்ம சமச்சாதா நல்லா இருக்கு உப்புனு சொல்லிருவாங்க அப்றமா
ஆ ஆமா எங்க வீட்டுக்காரு எங்க அம்மா செய்றதவுட நல்லாதா செற நீ
ஆ ஆ இதுதா வேணு தோழி கஷ்டப்பட்டு செய்றோ இந்த வெயில்லையு பாக்காம ஆமா
எங்க மாமியாரு சொல்லுவாங்க எங்க மாமியாரு செய்யற மரியே செய்யற அப்பிடின்னு வாங்க
ஆ அதுதா வேணு தோழி
அ உ கரெட்தா தோழி நம்ம செஞ்சி தரும் பாத்த்த்தீங்களா அது தா அவங்க சொல்லு போதா நம்புளுக்கு அந் இந்த வழியல்லா இருக்காது சந்தோஷமா இருப்போமா
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி ஏன்னா எனக்கும் முன்னாடிய எல்லா சொல்ல மாட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்ன நா இவ்ளோ கஷ்டப்பட்டு செய்யறே நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்க வேங்களயோ அப்பிடின்னு அப்பறமா கொஞ்ச கொஞ்ச இதே மாரிதா கேட்டு கேட்டு செஞ்சே அதிவிமோ அளவு தெரிஞ்சிருச்சி இவ்ளதா பண்ணணுன்னு அப்பறம் நானு செய்ய ஆரம்பிச்சு அதே மாரிதா எங்க வீட்லயும் நல்லா செய்யற ரொம்ப நல்லா இருக் கத மாரி சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்க அப்பதா எனக்கு நிம்மதியா இருந்துச்சி
ஆ செரிங்க-செரிங்க தோழி
நீங்களு அதே மாரி பிரியாணி செஞ்சி பாருங்க
ஆ கண்டிப்பா உங்ககிட்ட நா செஞ்சு பாத்துட்டு உங்களுக்கு நா அத கண்டிப்பா பகிர்றே
பண்ணா அடுத்த வாட்டி உங்ககிட்ட கேப்பே நீங்க கண்டிப் ப்பா சொல்லுங்க
கண்டிப்பா தோழி நன்றிங்க தோழி மிக்க நன்றி ஆ
குடுத்த நிமிடம் முடிஞ்சிருச்சி நம்ம கண்டிப்பா அடுத் த்தவாட்டி பேசலா
ஓகேங்க தோழி நன்றி
ரொம்ப நன்றி தோழி வணக்கம்